ஆ ஆ கேக்குதா
கேக்குது
ம் என்ன பண்ற
சும்மாதா உட்கான்ட்டுருக்கேன் நீ என்ன பண்ற
சும்மாதா இப்பதான் எந்திரிச்ச டீ குடிச்சிட்டே வந்து உக்கான்ட்டு இருக்கேன்
இப்பதா எனச்சியா
ஆமா எப்பனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்ப லேட்டாலா இல்ல கொஞ்சம் சீக்கிரமாதா
ம்
இது துணியில எடுத்துட்டியா
இல்லடி துணியெல்லாம் எடுத்துட்டு இல்ல எதுவுமே வண்ணி
ம்பு எங்க பாரு எங்க எங்கியோ இந்த கட எங்க தெரியுமா இருக்கு நம்ம சாப்பட போவோல்ல மந்தி நம்மல்லா அன்னிக்கு போனோம் ஞாபகருக்கா
ஆமா
அந்த ஏரியால வந்து அந்த ஏ அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணு சரியா போய் பேரு இந்தீன்னா ஆ ஸ்ட்ரைட்ட போயிட்டே இருந்தீன்னா ரைட் சைட்ல ஒரு துணி கட இருக்கும் ஆ அங்க நா ஒனக்கு ன்ற நா என்னன் ஷாப் லொக்கேஷன் அனுப்பறன் அங்க வந்து ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூரூவாய்க்கு நீ ஷாப் பண்ணும் சரியா துணி எடுக்கணு ஏலாத் வத் துணி எடுத்து மூவாயிரூபா குடுத்தா போதும்
அப்டியா
ஆமா என்ன ஆச்சி தெரியுமா இந்த காஃப் போட்டு ஒரு பிளேட் பண்லாமே நிக்கா போட்டு ஒருப்புள்ள இருப்பால நம் ஃப்ரெண்டு அவதா சொன்னா எகிட்ட அவ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கட சொன்னா அதே ஏரியால ஒரு கட அங்க நா போய் பாத்தப்ப எனக்கு கலஷன் புடிக்கவே இல்ல அப்ப நா என்ன நெனைச்சே சேரி நீ போய் பாரு நா வேற கடையில போய் பாக்குறே அப்டின்னு பாத்தா அங்கேயு நா எடுத்தே வேற கடையிலயு இவ போன் பண்ணிஸ் சொல்றா அடி செம்ம கலெக்ஷன் டி வா ஷாட் குர்த்தி எல்லா சூப்பரா இருக்கு குர்த்தி எல்லா இருக்கு எப்டின்னா அங்க போய் பாத்தா செம்ம கலெக்சன் பேசாம அங்கயே போயிருந்திருக்கலா தேவயில்லாத ரெண்டு செலவு
இப்ப நீ ஏழாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு பர்ச்செஸ் பண்ணிட்டியா
நம் ஏழாயிரத்தி ஐநூறுபாக்கி நம்ம வந்து துணி எடுக்கணு செரியா எடுத்துட்டு அ பில் பில் கட்டும் மோது நம்ம மூவாயிர ரூபா குடுத்தா போது
ம்
அப்டி இன் இன் கூட ஆஃபர் முடியுதுன்னு நெனைக்கிற
அப்டியா
சும்மாத அது போயிட்டிருக்காமா அந்த அண்ணண்ட்ட நா கேட்டே அ கேட்டதுக்கு எதுக்கு இந்த ஆஃபர் போடுறாங்கன்னே தெரில ரெண்டு மாசமா போட்டுட்டு இருக்காங்க அ நாளைக்கு கூட முடியுது அப்டின்னாங்க எல்லாமே இருக்குடி என்ன தெரியுமா பேண்ட்லா செம்மையா இருக்கு குவால்ட்டி
இவ்ளோ நாளா தெரியலையே இல்லாட்டனா கூட எடுத்துட்டு எடுத்திருக்கலா போய்
ஆமா மென்சுக்கு இருக்கு உமென்சுக்கு இருக்கு நம்ளுக்கு இருக்கு எப்டி சின்ன கொழந்தைங்களுக்கு இருக்கு எதுல வேணா எடுத்துக்கலா அதுல வந்து ஒரு போட் இருக்கு ரெட் கலர்ல செரியா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்டரட் அப்டின்னு போட்டு ஒரு போட் இருக்கு அந்த போர்டு உள்ள இருக்கிற எடத் இதுலல எடுத்தின அந்த ஆஃபர் அப்லிகபல் ஆகு சிலதுலா வந்து இந்த ஆஃபர் வந்து நாட் அப்ளீகபில் இருக்கு அதுல இருந்துல எடுத்தின ஆபர் அப்ளிகபில் ஆகாது
இப்படிய எல்லா வேற இருக்கா
ஆ ஆனா அங்க போனாலு உனக்கு தெரியு
ஆனா இந்த ஆஃபரு ஆஃபர் அப்ளிகபிள்னு போட்டிருப்பாங்கல்ல அது இதெல்லா வந்து குவாலிட்டி நல்லா இருக் ச இருஞ்ச்சா
எப்போமே அந்த கடையில எப்டி இருக்கு துணி நம்ம மால் எல்லா எப்டி இருக்கு மால்லயு இருக்குல்ல எல்லா இருக் மால்ல இருக்கிற அந்த கடையிலயு இருக் இருக்காமா ஆஃபரு தனியா இருக்கிற அவுட்லெட்லயு இருக்காமா அ இன்னிக்கோட முடியிராமா நீ போய் பாக்குற மாறி இருந்தா போய் பாரு ஓ நா எடுத்த
எத்தன எடுத்த
ஆறு டாப் எடுத்த ஒரு ஒயிட் கலர் ஒரு பே ஒயிட் கலர் பேண்ட்தா எடுத்த ஆறு டாப்புக்கு செட் ஆவுது அதுக்கப்புறோ எங்க அண்ணனுக்கு ஒரு ஷாட் அவனுக்கு ஒரு பேண்ட்
நெட்டா ஆறு நாளு ஆறு நாளு ஒயிட் பேண்ட் போட
ஐய்ய இல்ல இல்ல இல்ல நா வேற ஒரு கடையில வந்து பிளாக் கலர் ஜீன் எடுத்தே பின்ன வந்
ஜீன்லா போட்டுக்கலாமா ஓ உனக்கு வந்து இதுல்லைல்ல
தி இல்லல்ல எங் பின்ன வந்து ந ஒரு போஜ் கலர்ல ஸ்கின் கலர்ல ஒரு பேண்ட் ஒன்னு போட்டிருக்கே அது ஒன்னு ஆடர் போட்டே
எதல ஏப்லையா
ஏப்ல ஃப்ளிப்காட்ல
நா இனி பீஸ்க்கே பீஸ்க்குகே என்ன பண்றதுன்னு தெரியல ப்ப நா அப்பிடி உட்காண்ட்டு இருக்கே என்ன பண்
நா இது இது நல்லா ஆஃபர் ஆகுன்னு சொல்லி பாரு இப்ப எடு இது வந்து எடுத்தேன்னா உனக்கு காசு மிச்சதான போகிட்ட வந்து ஏழாயிர ரூபாய்க்கான துணி இருக்கு உங்கிட்ட ஆனா நீ மூவாயிரூவா கட்டனா போது அப்பிடிங்கற ஆஃப்பரு
இப்பிடியு இன்னிக்கு வந்து எப்பிடி எங்க அம்மா கூட்டிட்டு போமாட்டேன்னு சொல்லிரு அனால எதுவு பண்ண முடி பியாது ஆமா எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு டையாடா வரு
சே ப்ரெண்டு கூட யார்குடாயாச்சு போ
ஆமா உட்டுட்டுதா மரு வேல ஏண்டி நீய்
நேத்து அவ வந்திருந்தா அவ போயிருந்தா அப் அப்ப நானுபோனே அவுளு இருந்தா அதுக்கப்புறோ அவ கூட ஒரு ப்ரெண்ட் இருப்பால அவ கூடியே ஒருத்தி இருப்பால
ஜூனியரா
ஜூனியர்ல ஒரே கிளாஸ்ல நா பக்கத்து பக்கத்துல உக்காருவாங்கல்ல
ஆமா ஆமா
ஆ அவளு போயிருந்தா அவகிட்ட சொல்லி அவளு போய் பாத்திருந்தா போல
எல்லாரு எடுத்தாங்களா
ஆ மேல எடுத்திருக்காங்க ஏ நல்லா ஆஃப்பர் டி அதனாலேதா
ஆ ஆமா இது என் எனக்கு இ அத்துல எல்லா கூடி வரவே இல்ல என்னோட வ்வீட்ல எல்லா இந்த மாரி ஆப்பர் போட்டாலா இந்த மாரிலா சொல்லுவாங்கல்ல
ஆ
அப்டி கூட எனக்கு எதுவுமே இது வரவே இல்ல தெரியவே இல்ல
உம் என் எனக்கே அவளே அவளுக்கு எப்டி தெரிஞ்சு தெர்யல அவ சொன்னா முன்தா நேத்து என்னமோ சொன்னா அப்டி இருக்காமா அப்டின்னா அப் நா என்ன நனச்சே செ கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிர போட்டாலே ஸ்டாக்க கிளியர் பண்றது தானே போடுவாங்க
ஆ
அப்டின்னு நெனச்சே பாத்தா கலெக்ஷன்ல்லா நல்லா இருந்துச்சு ஆனா பஸ்ட் எங்க அப்பா சொன்னாரு அங்க போய் எடுக்கறது பேசாம இங்கேயே வந்து எடுத்திருக்கலா அங்க ஒரு செலவு இங்க ஒரு செலவு அப்டின்ட்டு இருந்தாரு
ம் எப்ப போய் எடுத்த
நேத்து தா வேற ஒரு கடக்கி போனே அங்க வந்து மூனு
நீ நீ எந்த மாரி பேகு சொல் சொல்லு
அங்க ரெண்டு ஷார்ட் குர்த்தி ஒரு டாப் ஒரு ஜீன்ஸ் எடுத்தே பின் இங்கதா எடுத்தே என்னது என்ன கேட்ட
நீ எந்த மாரி பேகு கொண்டு போ போற
நா இந்த ஹோபோ பேகுன்னு சொல்லுவாங்கல்ல ஒனக்கு அனுப் அனுப்ச்சு விடுறே போட்டோ போட்டோ அனுப்ச்சீவுடுறே
சைடு் பேகா
ஆமா சைடு பேகு
சைடு பேகு தாண்டி நானு கொண்டு போலான்னு பாக்குறே
உம் ம்ம் போட்டு எல்லா எப்போ போட்டு வச்சுரு இவ யாரு தெரிமா நம்ம செகண்ட் ரேங்க் எடுத்தால
எப்போ
இப்போ
ஆமா
அ அவுங்க அம்மா டெலிவரி பண்றாங்கல்ல அவுங்க பாத் த நா அவுங்கதா அந்த ஆர்டர் போட்டது குடுக்க வந்தாங்ளா அப்போ பாத்து பேசிட்டு இருந்தோ அவளுக்கு இன்னு கவுன்சிலிங் ஓபன் ஆயிட்டு இல்ல அப்டினு சொல்ட்டு இருந்தாங்க
இந்த கவுன்சிலிங் ஓபன் ஆகாமயோ இல்ல போடாமையோ இருந்தாலே ஒரு பயமாவே இருக்கு என்னடா நம்ம இன்னு சேரலயே எல்லாரு சேந்தாச்சு நெறய பேர் காலேஜ்ஜு போக ஆரம்பிச்ச ஆரம்பிச்சாச்சு நம்ம ஒன்னுமே பண்ணாம இப்டி ஒக்காண்டு இருக்குமேனே தோணு ஒரு பேஜாரா இருக்கு
ஆ லேட்ரா இருந்தாங்கன்னா அவுங்களு அப்டிதா யாரு தெரிஞ்சதா யாரு காலு காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம கூட இருந்தால ஹைட்டா
ஆ ஆ தெரிஞ்சது
ம் பஸ்ட் டே போய் அரும்பா இருந்துச்சாமா அந்த புள்ள பேந்த பேந்தனு முளிச்சுட்டு இருந்துச்சாமா
ம் பேஸ்னியா
ஆமா நா கேட்டே எப்டி டி இருந்துச்சு அவ நம்ம ஸ்கூல்லயே வெளிய வரமாட்டா
ம்
எப்டி ஆனதுக்கு சொல்லிட்டு இருந்தா ஆ ஃபஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கணும்மாமா ஹெச்ஓடி பக்கத்துல எல்லா
எதுக்கு
தனியா கூப்டுவாங்கள தனியா போய் நி க்கணுமோமா ஒரு பக்கத்துல எதுக்கு நிக்கிறாங்கன்னா தெரில நா சொன்ன நாலா நிக்க மாட் பே எங்க அப்பா என்ன விட்டுட்டு போனே நா நேரா பாத்ரூம்குள்ள போய் ஒக்காந்துருவே சொன்ன எனக்கே அதுக்கப்றோ ச செட்டாயிச்சி செட்டாயிருச்சி அப்படின்னா
செட் ஆயிருச்சாமா
ஆமா ஏதோ ஒரு புள்ள இருந்துச்சாமா எ எல்லாத்துக்கு வந்து கிளாஸ் இன்டேக் கிளாஸ்னு சொல்லிட்டாங்களாமா ஆனா இவளுக்கு எதுவுமே சொல்லயாமா எந்த கிளாஸ்செல்லா அப்ப இப்படி தனியா நின்டுருக்கும் போது பின்னாடி திரும்பி பாத்தா இ அ இவள மாறியே ஒரு பிள்ள நின்னுட்ருந்ச்சாமா தனியா அப்புறோ அந்த புள்ளிய அந்த பிள்ளையே வந்து பேசுசாம்மா உங்களுக்கு போடலையா எனக்கு போட்ல அப்படின்ட்டு போய் உட்காந்தாங்களாமா எந்த ஒ ஒரு பையன ஒரு பையன வந்து சருனு நினைச்சு பையகிட்ட போய் கேட்க போயிச்சாமா
உகு உகு உகு
போன் இருக்கறனால இல்ல மெஸ் சேஜ் பண்ணிருத அவஸ் சொல்றா போன் இருக்கறனால பரவாயிலடி அப்படி வெளிய வரும்போது போன யூஸ் பண்ற மாரி பண்ணிட்டு வந்துருவ போன்ல இல்லன்னா அவ்வளவுதா நே அப்படின்டு இருந்தா
டி யு உன்னோட உன்னோட காலேஜ் இருக்கல்ல நம்ம ஸ்கூலோட அளவு தா இருக் கும்மா
நம்ம ஸ்கூல் அளவுல்லா இருக்காது கொஞ்சோ பெருசுதா எப்டி சொல்ற எப்டி தெரிமா ஆ நம்ம ஸ்கூல் அளவுக்கு அந்த முன்னாடி ஒரு எடம் இருக்கும் நம்ம ஸ்கூல்லு எவ்ளோ பெருசு இருக்கு அந்த அளவுக்கு வந்து முன்னாடி கார்டன் மாரி இருக்கும் உக்காரத் பதிலா அதுக் போக ஒரு பிளாக் இருக்கும்
ஒரே ஒரு பிளாக்கா
ஆ இப்டி பா மாதி ஒரு பிளாக் இருக்கும் தே வந்துட் ட்டு எல்லா டிபாட்மெண்டும் இருக்குனு நெனைக்கற இனி போனா தா தெரியும் ஒரு கேன்டீன் இருக்கு முன்னாடி வந்து உக்கார எடமெல்லாம் இருக்கு அது வந்து நம்ம ஸ்கூல் அளவுக்கு இருக்கும் நம்ம ஸ்கூலோட கொஞ்சம் பெ கொஞ்ச ம்ச் காலேஜில நம்ம எவ்ளோ பெருசு பாத்துருக்கோ இது வந்து அவ்ளோ பெருசு இல்ல அதனால நம்ம ஸ்கூல் அளவுக்குன்னு சொல்ற நம்ம ஸ்கூல் அளவுக்குல்ல அது கொஞ்ச பெரு சாதா இருக்கும் நம்ம ஸ்கூல்லே குடுத்துடோமா ம்
இப்டுதே நா அப்புறமா ஃபோன் பண்ற
ம் சேரி சேர்
ம்